ஆ ஆ கேக்குதுதா என்ன வாஸ் கிளியரா
ஆ கேக்குதுப்பா எப்டி இருக்க நல்லா இருக்கியா
ஆ நா நல்லா இருக்க நீங்க எப்ருக்கீங்க
ஆ நல்லா இருக்க அப்பறோ என்ன பண்ணீங்க இந்த வீக்கெண்ட் தா
ஆ இந்த வீக்கெண்ட் அப்டியே கொஞ்சோ ஒர்க்கு அரு‌ ரிலேட்டிவ் வீட்டுக் போய்ட்டு அ அப்டியே போய்ட்டுரு போயிடுச்சு உங்களுக்கு எப்டி போய்ட்டுருக்கு
ஆ வீக்கெண்ட்ல ஓகே போச்சு இப்பதா நேத்துதா படத்துக்கு போலா அப்டின்ட்டு போனோ
ஓகே
அ ரொம்ப நாள் ஆச்சு நாங்க எப்டியு மாசத்துல ஒரு தடவையாது போலான் போ பிளான் போடுறதே ஆனா அது பாத்தன்னா வருஷத்துக்கு ஒரு தடவ தா போற மாதிரி இருக்கு அது நேத்து தாபோயிட்டே வந்தோ அதுல பயங்கர சந்தோஷோ பசங்களுக்குல்லா
சூப்பர் ஓகே ஓகே படோல்லா எப்டி உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா
ஆ படோ எங்களுக்குல்லா ரொம்ப புடிச்சிருந்துது ஆனா சின்ன பைய தா அங்க வந்து தூங்கிட்டா ஆ செகண்ட் ஷோ போனமா அதனால அங்க வந்து தூங்கிட்டா அவுங்களுக் குல்லாம் படம் பாக் கறத விட நடுவுல அ தின்பண்ணங்கள் சாப்பறதுல தா ரொம்ப சந்தோஷோ
ஆ கரெக்ட்டுதா அவுங்களுக்குலா அதுலதா‌ ஃபோக்கஸா இருக்கு படம் பெருசா புரியாது அவுங்களுக்கு இந்த வயசுல கொஞ்சோ சின்னவயசுல ‌ என்னன்னே புரியாது என்னமோ ஓடிட்டுருக்கே அது மாறி இருக்கு
ம் அப்பறோ நீங்க பக்கமா எந்த படத்துக்கு போனீங்க
நா ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு போன அது வந்து அந்த கன்னடத்துல இருந்து மொழி பெயர்த்து பெரிய ஹிட் ஆயிருந்தது அது ஒரு படோ அந்த கடவுள் பக் கடவுள் பத்தி அந்த மாரில்லா ஒரு படோ வந்துச்சுல
ஆமா ஆமா ம்
க ஆ அந்த படத்துக்கு போனோ அ அதனால ரொம்ப அந்த படத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோ அந்த படோ வந்து திரையரங்குகள வெளியிட்டு ஒரு ஒரு மாசோ ரெண் ஒரு மாசோ ஆயிருச்சு க கிட்டத்தட்ட வந்து ஆன்லைன்லயே வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்பறோ அது ஓடிட்டு இருந்துச்சு ஆன்லைன்ல வந்தாலுமே அது பாக்க கூடாது நேர்ல த திரையரங்கள தா போய் பாக்கணு அப்டின்னு ரொம்ப ஆசப்பட்டு போய் பாத்த படோ அது எனக்கு அத கடைசியா பாத்தது அந்த படோ தா ரொம்ப புடி புடிச்சமான படோ அது
சேரி சேரி நாங்கலா குடும்பத்தோட போனா நீங்களா நண்பர்களோட போயிருப்பீங்க
ஆ ஆமா நண்பர்களோட போனோ
ஆமா ஓகே அப்பறோ எப்படி போது வேலை எல்லா
ம் வேலையெல்லாம் ஒன்னும் ரொம்ப மோசமாவும் போ போச்சுன்னு சொல்ல முடியாது ரொம்ப சூப்பரா போதுன்னு சொல்ல முடியாது ஓகே பரவாயில்ல போலா வரலா அந்த மாறி இருக்கு ஆ ஒன்னும் பிரச்சன இல்லாம போயிட்ருக்குன் வச்சுக்கோங்க
ம் அதா அதா நாங்க ம் நாங்க வேல செஞ்சுட்டு இருந்தப்ப அப்டிதா இருந்துச்சு போறோ வர்ரோ அப்டின்னு ஒரு கம் ஃபோர்ட்சோன்லயே இருந்துட்டோ அப்றோ நடுவுல பசங்கெல்லா வரங்காட்டியுஅப்டியே வேலைய விட வேண்டியதா போயிற்ச்சு நாங்க வேலைக்கு போயின்றதப்ப ஓ அப்டிதா காலையில போவோ சாந்திரோ வருவோ பெருசா பெருசா அத பத்தி யோசிக்கிற மாரி இருக்காது ஒருவேள வெளியூர்ல இருந்தா வந்து அந்த நம்ம வேல வேல முடிஞ்சது இதுக்கப்றோ வீடு வீட்ல இருந்து அவுங்க வெளியூர்ல இருக்கும்பொழுது என்னென்னா நெறைய பக்கோ வெளியே போறாங்க வராங்க நம்மதா வந்து இங்கேயே செரியா போய்டுது உள்ளூருக்குள்ளயே வே வேலைகள் எல்லா வந்து சரியா போய்ருது பக்கத்துல போறது வர்றது அ சின்ன சின்ன வேலைகள்லா இருக்கு
ம் நீங்க சொன்ன மாரி அந்த வெளியூர்ல வெளியூரு வெளி மாநிலோ இங்க இந்த மாரி போய் வேலைக்கு பணியாற்றவங்களுக்கு வந்து இந்த வீக்கெண்ட் இன்னுமே சி சிறப்பா இருக்கு ஆனா அவுங்களுக்கெல்லா பெருசா கமிட்மெண்ட் இருக்காது வீக்கெண்ட்ல வந்து ஆ அ பேமிலிக்கு எதாச்சு ஒரு ஒர்கு அந்த மாறில்லா எதுவு இருக்காது அவுங்களுக்கு ஃபுல்லா வந்து அது இந்த வீக்கெண்ட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணணு ஒரு ஷாப்பிங் ஒரு படத்துக்கு போறது அ எங்கயா ஒரு அவுட்டிங் அந்த மா ஆ அந்த மாரி இருக்கு அது வந்து ஒரு இது இதோட எனக்கு தெரிஞ்சு உள்ளூர்ல இருக்கவங்கள விட வெளியூர் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வீக்கெண்ட் வந்து இன்னுமே ஒரு சந்தோஷமான ஒரு இதா இருக்குனு எனக் இல்ல ஆகுது ஏனா உள்ளூர் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவுணு எதாவுது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவுணு அந்த மாறி வந்து வேற யாருக்காவுது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ற நெலமைல இருக்கு ஆனா வெளில இருக்கவுங்களுக்கு அவங்களுக்காகவே அவுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க இப்ப அது இன்னுமே கொஞ்சோ நல்லா போகு
நல்லா இருக்கோ அப்டிதா எனக்கு தோணுது இப்ப வெளியூர்ல இருக்கிறவங்கள பாத்தா பரவாயில்ல அவுங்க வந்து வேலைக்கு போறாங்க திரும்ப வந்து குடும்பத்த மட்டு பாக்குறாங்க குடும்பத்த வெளிய கூட்டிட்டு போறாங்க மகிழ்ச்சியா இருக்கறாங்க அப்டின்னு தோணு இப்ப எங்க வீட் விட்ல எடுத்துக்கிட்டா வேலைக்கு போறாங்க வீக்கெண்ட்ல பாத்தா வேற குட்டி குட்டி வேலைகள் நீங்க சொல்ற மாரி அ உறவினர் இந்த வீட்டுக்கு போகுனு அப்றோ அந்த விழாக்கு போகுனு இந்த கு ம் சேர் சின்ன திருமண விழாக்கு போகேனு அப்டினு சொல்லிட்டு போயிடுறோ நம்ம குடும்பத்துக்காக வந்து நேரோ ஒதுக்குறது ரொம்ப குறைவா இருக்கு அதனாலதா நா இப்போ அங்கிரு அங்கிருந்தாலே ரொம்ப நல்லா இருந்திருக்குலாமோ அப்டிங்கிற மாரி யோசனை வருதுன்னுன்னே
ஆ கரெட்டு தா ஆனாலு நம்ம இந்த மாரி யோசிப்போ வெளியூர்ல இருக்குறவங்க என்ன யோசிப்பாங்க அ ஒ சொந்த ஊர்ல இருந்தா நம்ம உறவினர்கள் வீட்டுக்கு போய்இருந்திருக்குலா இன்னுவந்து எல்லா அ இன்னு மடிச்சியா இருந்திருக்குலா நம்ம சொந்தக்காரங்க பெற்றோர்கள் பக்கத்துல உறவின அ அண்ண தங்கச்சி அக்கா தம்பி அந்த மாரி பக்கத்துலயே இருந்துருக்ல அந்த மாரி அவுகுலுக்கு ஃபீல் ஆகுல யார் இந்த ப இக்கறைக்கு அக்கறை பச்சதானே எப்பவுமே இருக்குஅது நம்ம இந்த சைடு இருந்து பாக்குபோது அந்த பக்கோ இருக் குங்கவங்களுக்கு இது இருக்குறவங்கல வந்து நல்லா இருக்காங்க ஹாப்பியா இருக்காங்கனு பீல் ஆகு அந்த பக்கே இருக் மத்தவங்களுக்கு இந்த பக்கோ இருக்குறவங்க மேல பா எப்டி சந்தோஷமா இருக்காங்க பாரு அந்த மாரி தோணுல
ஆமா ஆமாங்க அந்த மாரி நானு எங்க அண்ணாவுமே பேசியிருக்குறேனு வெய்களே நா அங்க உள்ளயே உள்ளூர்லே இருப்பே அவுங்க வந்து வெளியூரு அவுங்க வந்து இங்க வந்தாலே அவுகளுக்கு ஏதோ திருவிழாவுக்கு வந்த மாரியே இருக்கு அவுங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை வந்தா அப்டினா அவுகளுக்கு அவ அவ்ளோ மகிழ் ச்சியா இருக்கு நாம சொந்த ஊருக்கு வர்றோ அப்டிங்ற மாரி மகிழ்ச்சி அவுங்க முகத்திலே தெரியு அந்த மாதிரி இருக்கு அப்டி வந்தாலு அவுங்களுக் எனக் ஒரு நாலு நாள் விடுமுறை இருக்கு அதுலயு பாத்தீங்னா இங்க ரெண்டு நாள் அவுங்க வீட்ல ரெண்டு நாள் அப்றோ த வே இந்த விழா க்கள் அவுங்க மிஸ் பண்ண விழாக்களுக்கெல்லா போ போய் வீட்டுக்கு போய் பாத்துட்டு வர்னு அதனால அவுங்க என்ன யோசிக் கறாங்கன்னா ஐயோ நா அங் வறதுக்கு வராமே இருந்துக்கலா அப்டிங்கற மாரி தா யோசிக்கறாங்க
கரெக்ட்டு தா பெ பெண்டிங் வெச்சிருக்கற அந்த ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு போறங்க ஒரு சில ஃபங்சனு ஏதாவது ஒரு விசேசோ இல்ல ஏதாச்சு ஒரு யாராவது போய் பாக்கணும் அந்த மாதிரி இருக்க இருந்து இருக்க சூழ்நிலையில வெளியூர்ல இருக்கறவங்களுக்கு சொந்த ஊருக்கு போறோபோது அதேதா கரெக்டா இருக்கு காலையில அந்த வீட்டுக் போ அந்த இதுக்கு போனு இந்த ஃபங்ஷனுக்கு போகாம விட்டோ ஏ நம்ம போய் பாத்துட்டு வரலா அந்த மாரியே ஓடிடுவோ நேரோ இப்ப எங்க ரிலேட்டிவ் கூட ஒருத் தர் வந்து வெளியூர் வெளிநாட்ல இருந்துட்டு அ கொஞ்ச நாள் கழி ச்சு ஒரு ஒரு வருசோ கழிச்சி ரிட் வந்தாங்க அவுங்களுக் பாத்தீங்ன்னா பத் து நாள் லீவுக்கு வந்திருப்பாங்க அப்டினா ஒரு அஞ்சி நாள் வந்து இந்த மாரியே நம்ம அந்த ஒரு ஃபங்சனுக்கு போகல அந்த ஒரு இறப்புக்கு நாமபோகல அதுக் போனு இதுக்கு போகனோ அந்த மாரியே வந்து ஒரு அஞ்சு நாட்கள் ஆறு நாட்கள் ஓடிடு அவுங்கனால வந்து அவுங்க லீவ வந்து பெருசா அ அவுங்களுக்காக செலவிட முடியாது அந்த மாதிரி இருக் கு ஆனா பாத்தா பாவமா இருக்கு வந்ததே ஊருக் கு ஒரு வருசோ கழிச்சி வறாங்க ஆனா வந்து அவுங்களுக்காக ஒரு நேர இல்லாம சுத்தியு ஓடி ஓடி ஓடி கர கரெக்டா முடியு எல்லா முடிக்கு போது லீவு கிட்ட முடிஞ்சுடு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கு ஆமா இப்ப ரிட்டன் போற பேக் பண்ற க்காண நெலம வந்தரு
ஆமா ஆமா இப்ப என்னன்னா வெளிநாட்டுல போயி செட்டில் ஆனவங்க வந்து இங்க வந்தாலே அவங்களுக்கு கொஞ்சோ இங்க வந்து திரும்பவு இங்க வறதா நம்ப அங்கயே இருந்துருக்கலா அவங்களுக்கு இங்க வந்து மறுபடியு இங்க ஏ நம்ம வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்க யே இல்லாம போயிருச்சு அவங்க வந்து இங்க வந்தா இப்டி வந்துட்டு ஒரு மாசோ எல்லாத்தையு பாத்துட்டு போயிடலா நம்ம அங்கேயே போய் நம்மளோட லைஃப் அங்யே இருக்கட்டு அப்டிங்கற மாதிரியே முடிவு பணிட்டாங்க
ஆ கண்டிப்பா அது அங்க இருக்கறவங்களுக்கு வந்து அந்த அந்த லைஃப் வந்து ரொம்ப அ ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா ப்ளஸ் அத வந்து எந்த ஒரு என்ன சொல்றது இங்க உள்ளூருக்குள்ள இருந்தா நெறைய உள்ளூருக்குள்ளேயே நெறைய இந்த நாட் நம்ம ஊருக்குள் இருக்கோன்னாவே தன்னால்லா நெறைய பிரச்சன தேடி வரு இதெல்லா இந்த இதெல்லா தாண்டி போயிட்டா அங்க இருக்கிறது மட்டுதா பிரச்சன மத்த பிரச்சன எதுவு வந்து ரொம்ப தூரத்துலதா இருக்கு பக்கத்துல எந்த பிரச்சனையு நம்ம எடுத்துக்க மாட்டோ எல்லாரு அவங்கவுங்க வேலைய பாத்துட்டு இருப்பாங்க நம்ம ஊருக்குள்ள இருந்தா எப்டி இருப்பாங்கன்னா ஊருக்குள்ள இருக்க எல்லாரு வந்து அ அவுங்க வேலைய பாப்பாங்களோ இல்லையோ மத்தவங்க என்ன பண்றாங்க அவ என்ன பண்றா அதுதா நல்லது நடந்திருக்கு அந்த மாரியே ஒரு மாரி இருக்கும் வேலையா இருக்கு ஆமா இது வெளிநாடு போய் ட்டா இதெல்லா எந்த பிரச்சனையு இல்ல அ எங்கயோ இருக்கா அத கண்டுக்க மாட்டாங்க பக்கத்து யாராச்சு அடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணாத மக்களுக்கு பிடிக்காது
பிடிக்கிறது இல்ல கரெக்ட் தா நம்ம வேலைய விட அடுத்தவங்க எப்டி இருக்காங்க என்ன பண்றாங்க அப்டிங்கறதுதா அவுங்க முக் க அத தெரிஞ்சுக்கிறதுதா முக்கியமான வேலையாவே வச்சிருப்பாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டுதா சேரி
நம்மளுமே நமக்குள்ளேயுமே ஒரு சின்ன ஒரு தாட் ஓடு நம்ம ஏதாச்சு ஒரு ஒரு செயல் பண்றோ அப்டின்னாவே அய்யய்யோ இவ எப்டி அத பாப்பா இவ வேற ஒரு மாரி பாப்பானே இவ அவ கண்ணோட்ட எப்டி இருக்குன்னு நம்ம லைட்டா ஒரு சின்னதா ஒரு தாட் ஓடுல நம்ம என்ன பண்ணாலு அவ ஏதாச்சு நெனச்சிப்பனா அப்டிங்கிற மாரி ஆ
டெய்லி நம்ம வந்து உள்ளூர்ல இருக்கிறது நம்ம வந்து பெரிய சாதன பண்ணிட்டு இருக்கிறோந்தா நெனைக்கிறே
ஆ அது கரெக்டு தா உள்ளூர்ல இவேங்க இவங்க மத்தியில வந்து நம்ம சர்வை பண்றதே பெரிய சாதனையா தா இருக்கு
கண்டிப்பாங்க அப்பற வீட்ல அம்மா அப்பா எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீ்ட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எங்க வீட்ல எல்லாருமே நல்லா இருக்குறாங்க எல்லாத்தையு கேட்
ஓகே ஆ கண்டிப்பா கண்டிப்
ன்ன உங்களுக்கு வெளி வெளியூர் பயணம்லா ஏதாவது அனுபவம் இருக்குங்ளா
ஆ நா இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீக் ஒரு வீக்கெண்ட் வந்து ஒரு வெளி மாநிலத்துக்கு போனோ அ இங்க இருந்து ஒரு பக்கத்து மாநிலத்துக்கு போனோ அ திடீர்னு ஒரு ந்து நண்பர்களு சேந்து நாலு பேர் சேந்து ரொம்ப நாள கொஞ்சோ பேசிட்டு இருந்தோ பேச்சு வார்த் த எங்கயாச்சு போலா போலான்னு அப்போ திடீர் இந்த வார போலா அப்டின்ட்டு ஒரு நாலு பேரு அ கெளம்பி போயிட்டு அ எதிர் எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு பிக்ஸ் பண்ணாத ஒரு பிளான்கு பிளான் பிளான்னால நம்ம என்ன வேணா புதுசு புதுசா எக்ஸ்பிளோர் பண்ணலா இப்பவே ஜாலியா சுத்திட்டு இருந்தோ நல்லபடியே போச்சு
ரொம்ப நல்லதுங்க செரிங்க நானு வீட்ல கூப்டுறாங்க என்னன்னு பாத்துட்டு திரும்ப உங்கள கூப்டுறே
ஓகேங்க ஓகேங்க ம்
செரிங்க பாக்கலாங்ளா வக்கட்டுங்ளா
ஆ செரிங்க ஓகே
ஆ செரிங்க